கேக்குதுங்ளா
கேக்குது கேக்குது உனக் கேக்கு
ம் சொல்லுங்க
ஆ நீங்க என்னா பண்றீங்க எடுத்துட்டு நீங்க படிங்க நா பாட்னு படிக்கறே நீங்க படிங்க சொல்லுங்க,
ம் சும்மாதா வீட்லதா இருக்கே போர் அடிக்குது நீ என்ன பண்ற?
நானு அதேதா கைல ஃபோன் இருந்தாலு ரசிக்கிற மாதிரி எதுமே இல்ல.
அ அதா முன்னாடி நம்ம தெருவுல கவ் க சாயந்திரத்துல நாலு நா ஆ சாந்தரோ ஆனாலே எல்லோரு வெளிய வாருவாங்க இப்ப எல்லாரு ஃபோன்ல தா இருக்காங்க என்ன பண்றது
ஆமாடா சின்ன நம்ம சின்ன வயசுல பிக்கெட் ஆடுனது நியாபகோ இருக்கா
ஆ நாபகோ இருக்கே பந்து வாங்கி ஆறு மாசோ ஆடுவோ இப்போ பந்து தொலைஞ்சு ஆட்டமே முடிஞ்சிரு
அதுவு யாராவ்து வீட்டு கண்ணாடி ஒடச்சா ஓடுற வேகொ வேற லெவல்.
ஆமா ஆமா ஒருத்த மட்டு மாட்டின்னு நல்லா திட்டு வாங்குவா
தம்பி அந்த காலத்துல சந்தோஷொ சின்ன சின்ன விஷய த்துல இருந்துச்சு
அப்படியா செரியா சொன்ன இப்ப எல்லா வசதி அதிகோ ஆனா சந்தோஷோ கொறஞ்சு என்னா பண்றது
உள்ள இருக்கியா வெளிய இருக்கியா
நா வந்று உள்ளே இருக்கே
யாரு இல்லியா
இல்ல இல்ல இல்ல
சரி உனக்கு புடிச்ச சாப்பாடு என்ன?
ஆ கேட்டா நீ சிரிப்ப
ஆ
அத கேட்டா நீ சிரிப்ப
எதுக்கு
ஏனா அது பொரோட்டா சால்னா அது சாப்பாடு இல்லல்ல
நல்ல ஜோக் தம்பி.
ம் ம்
அதுல என்ன சிரிக்கிறது பாதி சென்னை மக்களோட பயந்தான
உனக்கு நீ
எனக்கு வந்து ம் ஒனக்கே தெரியுன் நெனக்கிறே என்ன
ஆமாமாமா யாருக்கு தா பிடிக்காது ஆனா பிரியாணி சாப்பட்றதுக்கு முன்னாடி எல்லாரு போட்டி போட்டு பட எடுக்றது தா கொடும தேவ எல்லாருக்கு அனுப்பினு இந்த புதுசு புதுசா ஏதாதோ ஒரு செயலிலா வருது அதுல எல்லாத்துலயு அனுப்ச்வக்னு அந்த ஃபோட்டோ சாப்றத விட்டு சாப்பாடு சாப்றத விட்டு அது சூடு ஆறி போனதுக்கு அப்பறோ அதுக்கப்பறதா சாப்பறாக சாப்பாடு சாப்பட்றதுக்கு வாங்குறாங்களா இல்ல ஃபோட்டோ எடுக்க வாங்கறாங்னாலே தெரிய மாட்டேங்குது
சாப்பட வந்தோமோ இல் ஏய் மலைப்பகுதி குளிரா இருக் உனக்கு பயணம் போகணும்னா எங்க போவ
பயணம் போணும்னா நா வந்து குளிரான ப எடத்துக்கு போணுனு எனக்கு ஆச இந்த மலப்பகுதி குளிரான இருக்ற எடோ ஆ தண்ணி ஆ வீழ்ற எடோலா போணு எனக்கு ஆச
ஆ எனக்கு கடற் இப்ப எனக்கு கடற்க எனக்கு வந்து பீச் பக்கோ புடிக்கு
ஓ கடற்கரை சூப்பர் நல்லாருக்குமே சென்னைலை இரு க்றவனுக்கே இன்னு கடல் அலுக்கலயா
அலுக்காது மதியானத்துல கா பீச்சுக்கு உக்காந்து காத் சுமா படுத் தூங்கிட்ருந்தே
ம் அது உண்மதா
உனக்கு ஏதாவது கனவு இருக்கா
கனவுனா எனக்கு பெருசா இருக்கு நெறையவே இருக்கு ஆ சில சில வேலைல்ல செட்டில் ஆகணு அ அப்றோ வீட்ல இருக்கிறவங்கல சந்தோஷமா வச்சுக்கணு
யாரு இருக்கா வீட்ல
இங்க யாருமே இல்ல நானு என்னுடைய நாய்க்கு
அது இல்ல அது இல்ல வீட்ல இரு க்வுங்ள சந்தோஷ்மா வச்சுக்ணுயே அது யாருன் கேட்டே
வீட்லனா அம்மா அப்பா என்னய நம்பி வரவங்கலெலா நா பத்தரமா வச்சுக்ணுல
அம்மா அப்பாக்கு அப்றோந்தா உன்ன நம்பி வரவுங்க
நம்பி வரவங்க இனிமேதா வர போறாங்க வீட்டுக்கு இப்ப வரைக்கு அவுங்க வந்து அவுங்க வீட்ட பாத்துக்றாங்க அதனால அவு ங்ளே அவுங்க வீட்ட பாத்துக்றாங்க இப்ப என்ன நம்பி வந்ததுக்கு அப்றோ அவுங்க வந்து அவுங்க வீடயு நா நம் நாம் நாங்க ரெண்டு பேரு சேந்து பாத்துக்குற மாரிதா இருக்கு அதனால அது வந்து எதிர்கால்த்துல அது பெரிய
நல்லா நல்ல நல்ல ஒரு வாட்டி மாத்துனே பிஸ்மில மொதல்ல வீட்டுக்கு வாங்கனு வீட்டுக்காரங்ளுக்கு இஷ்டம் இல்லாம மொதல்ல வீட்டுக்காரங்க பிரச்சன இல்லாம பாத்துப்பா அப்புற கொஞ்சம் சுத்தி பாத்துப்போங்க
ம் ம் ம் சேரி சேரி
அவனே வந்துட்டு மனசுக்கு நிம்மதி வேணு
என்னது
சு நல்லதுதா ஆனா மனசுக்கு நிம்மதி முக்கிய
ஆமா ஆமா செரிதா செரிதா
உங்களுக்கு புடிச்ச நடிகர் யாரு
என்னது
ஒனக்கு ரொம்ப புடிச்ச நடிகர் யாரு
இல்ல சரியா கேக்கல
ரொம்ப புடிச்ச நடிகர் யாரு
எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் யாரா அப்படிலா எங்க இருக்கு
ஆ அப்படின்னு அர்த்தம்
அப்படிலா எனக்கு வந்து ஒருத்தரு ரெண்டு பேரெல்லா சொல்ல முடியாது எனக்கு வந்து இந்த தமிழ் மூவியில விட இந்த மார்வல் படத்துல வர அந்த ஆங்கில மூவில இருக்கிற நெறைய பேர பிடிக்கு
ஆய்லியா வட அப்பன்னா நீங்க என்னயு கூப்டனு
அமெரிக்கா காரர்கள்னு கெடையாது ஒரு ஸ் சினிமா திரை உலக ம மூலியமா நா சொல்றே திரை உலகுல யாருமே அவங்க இவங்கன்னு நம்ப பிரிக்க முடியாது திரை உலகுல எல்லாருமே ஒன்னுதா
நானு அதே கட்சிதா
இல்ல புரியல
நானு அதே கச்சிதா
ம் ம் சூப்பர் சூப்பர்
அது எனக்
இப்ப படம் பாக்றத விட மக்கள் விமர்சனம் பண்றதா அதிகோ செலவு பண்றாங்க இப்ப நம் ஒரு படத்துக்கு போய்ட்டு டிக்கெட் வாங்கி படம் பாக்கறத விட அத பத்தி தப்பு தப்பா பேசுறதுக்குனே அவங்க மொபைல்ல வந்து ஆ பணோ செலுத்தி அதுக்கு நம்ப நெட்டு போட்டு அதுக்கு அதுல ஒரு போஸ்ட போட்டு
தண்ணி புடிப்போ
அப்டிதா விமர்சனோ பண்றதுக்கு தா அவுங்க அதிகமா செலவு பண்றாங்க தவிர யாரும் படத்த படமா பாக்குறது இல்ல இந்த காலத்துல
ஆமா சார் நீங்க சொன்னதா
ஆமா ஆமா
ஆ தண்ணி புச்சன்னு வான்ட
ம் நல்ல பேச்சு நேரம் போறதே தெரியாது இப்ப நம்ம எவ்ளோவோ பேசுனோ ஆனா நம்மளுக்கு பாருங்க நேரோ போனது தெரில நீங்க எவ்ளோ பேசுனீங்க நம்மளுக்கு நேரோ போனது தெரிய மாட்டேங்குது
ஆமாமா இந்த மாரி பேசுனா வந்து கரெக்டா இருக்குதுல்ல நம்ம நான் ஸ்டாப்பா நிற்த்தாம அத நம்ம அப்டியே ஒப்பிக்றது நல்லா ஒரு டைம் போறது தெரிய மாட்டுது
டைம் போறது தெரிய மாட்டேங்குது கரெக்ட் நீ நீ உங்களால வந்து காது கருவி வது வெச்சிருக்கிங்க அதல்லான் நீங்க பேசுறீங்க என்னிடம் காது கருவி இல்லயா இல்லாதனால் நான் வந்து என்ன பேசுகிறேன் என்று உங்களுக்கு புரி கிறதா இல் லயா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் உங்ளுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன்
ஆ எனக்கும் புரியுதுதான்
ம்
உம் என்ன பண்றீங்க இப்ப நீங்க
நா வந்து இப்பதா சாப்பிட்டே சாப்புட்டு உட்காந்துட்டுருக்கே நீங்க என்ன பண்றீங்க இன்னைக்கு வேல எல்லா எப்படி போச்சு
நானும் அதேதா ஆனா வேல எல்லாம் நல்லாதான் போச்சு என்ன ஒண்ணு ரொம்ப கலுப்பாயிடுது
நீங்கள் இந்த டை இந்த நேரத்திற்கு தா வீட்டிற்கு வருவீர்கள் ஆனா இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் முன்னாடியே நீங்க வீட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க போலயே
ம் இருந்தாலு பஸ்சு கிடைக்கலையே இல்லனா அதுக்கு இன்னு கொஞ்சோ முன்னாடியே வந்துருப்பேனே நானு
அப்படிங்களா
ம்
ம் புரியுது புரிகிற
ஒரு ம் உனக்கு பயணம் போங்கணுனா எங்க போவ
எனக் எனக்கு
பயணம் போகணும்னா எங்க போகணும்
எனக்கு நா வந்து பயணம் போனும்னா எனக்கு கே ரளம் போனுன்னு ஆச
அப்படியா உங்களுக்கு மல பகுதி புடிக்குமா அம் இருக்கு
எனக்கு வந்து குளிரானப் பகுதி இப்ப மல பகுதினாலே குளிராதா இருக்கு அது தனித்தனியா நம்ம பிரிக்க முடியாது மல இருந்தாதா அந்த எடத்துல குளிர் இருக்கு
அது வந்து வேற இது வேற மலன்னா இப்ப இதூல்லா பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த ராஜஸ் ச்ச ஏதோ சொல்லுவாங்களே என்னன்னு தெர்யில ஆ டிரக்கிங் அந்த மாரி ஏரியா குளுர் பிரதேசனா அந் மாரி குளுர் இருக்கற எடத்துல அது மல அது தனி
ஓ ஆ புரியது புரியது இப்ப பண்